ஹலோ
என்ன பண்றீங்க மேடம்
கேக்குதா சார்
கேக்குது மேடம்
சொல்லுங்க சார் என்ன பண்றீங்க
ம்
சார் என்ன பண்றீங்க
ம்
என்ன பண்றீங்கன்னு கேட்டா அதுக்கு ஆன்சர் பண்ணாம வேற ஏதோ சொல்றீங்க
இந்தல ஒர் ஒரு பை செங்கன்ட்
எனக்கு எனக்கு ஏற்கனவே டுச்சு உட்கால் இப்ப எப்டி பைவ் செவனுக்கு அறம் கட் பண்ணடு போறே ஏன் எங்க போறீங்க எங்க போறீங்க ஹலோ
அப்டி லைன்ல இருக்கியா ஒரு அஞ்சு நமிஷம்
அஞ்சு நிமிஷ்மா ஆ அப்டி முடியாது நீ இந்த ஒரு கால பேசிட்டு போங்க
அப்டியே ஒரு ரெண்டு செகண்டல வர கூப்பறாரு பேசிட்டு
போய்ட்டு அவர்கிட்ட பேசுங்க அப்டி லைன்லயே இருங்க
உம்
ஆமேர் ஹலோ உ இன்னைக்கு இந்த ஸ்கூல்ல ரொம்ப போரிங்கா போச்சு ஹலோ நான் பேசிட்டு இருக்கே நானா பேசி ட்டு ருக்கே சொல்றத கேட்க மும் செய்ங்க இன்னைக்கு ஸ்கூல்ல ரொம்ப போரிங்கா போச்சு பிள்ளைங்க எல்லா ரொம்ப சேட்ட என்ன பண்றதுன்னே தெரியல தலைவலியாவே ஆயிருச்சு காலையில போனது ஒன்பது மணிக்கு போயிட்டு பிரேயர் ஸ்டார்ட் பண்ணி ஒண்பது முப்பதுகுக் ல்லா பிரேயர் முடிஞ்சு அதுக்கப்புறோ கிளாஸ்ல பாட எடுக்க ஆரம்பிச்சு மறுபடி பன்னெண்டு முப்பதுக்கு அஹ் கிளாஸ் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறோ திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு சாப்டுட்டு மறுபடி போயிட்டு அஹ் மறு அப்டி மதியானமா பிள்ளைங்ளு பாட நடுத்தனே
ம் என்னாச்சு சொல்லு சாரி
உம் நொ சாரி என்ன சாப்பிட போயிட்டீங்களா மறுபடி பிரியாணி
சும்மா லைட்டா வேறனு இல்ல நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தாரு
அப்டியா பிரியாணி சாப்படுறதுக்கா பிரியாணி சாப்பிடுறதுக்கா உம் சும்மாதா கூப்பிடுவாங்க இல்லனா செமந்துட்டா கூப்பிடுவாங்க
அவர் திடிர்னு வந்து நின்னு வெளிய நின்னு வா வா
அப்டியா ஓகே ஓகே செரி நைட் சாப்பாடு எண்ண இனிமேதான் தெரியுமா
இனிமேதா அம்மா ஏதாவது இருக்கோ மேக்சிமம் நா சப்பாத்தி இதுவனா வேற ஏதாது
இன்னிக்கு நா பூரி கேட்டிருக்கே எனக்கு பூரி சாப்பிடன்னு போல இருக்கு ஆசையா
உம் சாப்டு
அதனால பூரி செஞ்சு கேட்டுருக்கே
பூரி தொட்டுக்க எது
உருளைக்கிழங்கு குருமா ஆ
உம் நல்லாதா இருக்கோ
அல்டிமேட்டா இருக்கோம் ஆனா என் ஆனா ரெண்டு பூரி மேல சாப்பிட முடியாது
அப்பல்லா நீ பாதிங்ளாஸ் சாப்பிடறது பத்தி பேசாத ரெண்டு பூரி சாப்பறனா நீ வந்து
ஆமா சாப்பட் சாப்பிடதா சாப்பிடனு ன்னு ஆசையா இருக்கு பட் ஆனா ரெண்டு பூரிக்கு மேல வந்து சாப்பிடவே முடியாது ஆ ஒரு மாரியா எண்ணெய்யா அப்டிங்கிறப்போ ஒரு மாரி கொமட்டல் மாதிரி வ ந்துருவ அதனால ரெண்டு பூரி அப்படீ
இருந்தா ஒரு மாரி ஆகும்
ஆ எக்ஸ்ட்ரா சாப்பிடனு அப்டின்னா மூணு பூரி சாப்பிடுவே இங்க நாங்க குட்டியாதா போடுவோ எப்டி அப்பள இருக்குல்ல அந்த அப்பளத்த விட குட்டியாதா இருக்கௌன் நாங்க போடுற பூரி
ம்
இது கடையில வாங்கனா கடையில வாங்கன பூரி ஒன்ற பூ ஒன்டர பூரி கூட சாப்பிட முடியாது ச் ஒரு மாரி நெஞ்சு கரிக் ச்சுட்டே இருக்கோ ஒரு செட்டு வாங்கனாலே அது அதுல வந்து புல்லா சாப்பிட முடியாது கடையில வாங்கினா வீட்லன்னா கூட ரெண்டு அது மேல ஒண்ணு எக்ஸ்ட்ரா சேத்துக்கலா எப்பேயாச்சு வயிர் ரொம்ப பசிச்சதுன்னா இல்லைன்னா ரெண்டு எதுவாருந்தாலுமே ரெண்டு தா பரோட்டா வா இருந்தாலு செரி இடியாப்பமா இருந்தாலும் செரி இட்லியா இருந்தாலு செரி எதுவா இருந்தாலுமே ரெண்டு தா அதுக்கு மேல
ஆமா உங்க ஊர்ல பொரோ ட்டா ஃபேமஸ் அந்த எண்ணெய்ல போட்டு வருப்பாங்கள அதானே
பரோட்டா பரோட்டா தெரியாதா
ஏ பரோட்டால்லா தெரியு பரோட்டா வந்து ஓகே இந்த எண்ணெயில போட்டு பொரிப்பாங்களே ஊர் சைடலல்லா வேற ஸ்டைல்ல
எண்ணெய் எண்ணெயில போட்டுலா பொறிக்க மாட்டாங்க இந்த பரோட்டா ட்ட கல் இருக்குல்ல அதுல அதுல போட்டு அதுல வை ட்டா அதுக்கு மேல எண்ணெய்ய தொளிச்சுவுடுவாங்க அவ்ளோவுதா மத்தபடி எண்ணெய்ல போட்டுலா எடுக்க மாட்டங்கா எதாவது சவுண்ட் பின்னாடி கேக்குதா என்னா பின்னாடி
பைத்தியோ கொழந்தைங்க கத்துத்து நல்லா தெர்து
உம் கீழேதா எங்க அக்கா பசங்க புல்லா கத்தக்கிட்டே இருக்காங்க நா மேலதா மாடில மொட்டை மாடில நின்ன மேலே மாட் மாடியில இருக்கே
மேல ரூம்ல இருக் கியா
ம் ஆமா ரூம்ல தா இருக்கே கீழருந்து அதா சவுண்ட் வந்து அதா கீழ இருந்து சவுண்ட் வந்துட்டேருக்கு க்கு கூப்டுட்டே இருக்காங்க
உண்ண கூப்புறாங்களா
உம் ஆமா எங்க அக்காப் பைய எனக்கு தா பயப்படுவா
உம்
நா போய் எதாவது சவுண்ட் விட்டாதா பயப்படுவா இல்லனா பயப்பட மாட்டா சேட்ட பண்ணுவா ஓவர் அந்த ப்ரவைல்ல பண்ணும்ல அந்த வான்ட்டு ரொம்ப சேட்ட பண்ணு
உம்
நா சொ சொன்னாதா கேப்பானா நா போய்ட்டு ஒரு மொற மொறச்சா போது அப்படியா ஆயிடுவா
நான் டீச்சர்ல டெர்ரரா தா இருப்பீங்கம்பா
ஆமா ஆமா ஆமா டீச்சரா இருந்தா டெரராதா இருக்கணு அப்பதா புள்ளைங்க பயப்படுவாங்க
ம்
ம் சேரி ஓகேயா அப்புறோ எனக்கே எனக்கே பசி வந்துருச்சி
செரி போய் சாப்டு
இப்போ போனதுக்கு அப்புறம் அஹ் இன்னொரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் போறேன் போயிட்டு சாப்பிடணும் சாப்டுட்டு நல்லா படுத்து தூங்கணும்
உங்களுக்கு என்னம்மா இருக்கு கிளைமேட் நல்லா இருக்கு தூங்குறீங்க
ஆமா நாங்க அதுவு ஹால்ல வெளியதா படுப்போ மேல ரூம்லலா படுக்க மாட்டோ படி அந்த பால்கனி அந்த அந்த ஜன்னல தொறந்து வச்சுட்டு வந்தாவே அப்படியே படுத்தா அப்படி செம்மையா தூங்கலா தூக்க நல்லா வரு அனா சில்லு நேத் த்தெல்லா ரெண்டு போர்வையை மூடிட்டு தூங்கனே செம்ம கூலு ஃபேன்னப் பண்ணியு அவ்ளோ கூலு இன்னைக்கு அப்படிதா இருக்கு நல்லா இருக்கு கிளைமேட்டு சூப்பரா இருக்கு
ம் என்ஜாய்
ம் அங்க சொன்னீங்கள்ல வெயிலு ன்னு
வெயில் தா ஏசி இல்லாமலா தூங்க முடியாது தோழி
நேத்து நை நேத்து நைட்டு ஒன் ஒன்னே முக்கா மணி இருக்காப்போ மெசேஜ் பண்ணியிரு
உனக்கு நா பண்ணே ம் அப்ப எந்திச்சே நா ஒனக்கு பண்ணே
அதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தா கூட ஓகே நா பன்னிரெண்டர மணி வரையு முழிச்சுதா இருந்தே அதுக்கப்புற தா தூங்குனே ஏனா காலையிலே சீக்கிரமா எழுந்திருக்கணு
செரி செரி ஓகே ம்
பதினாறு என்னாச்சியா இதுக்குள்ள ஏதாவது அவசி புது வேல வந்துருச்சா
யாருக்கு
உங்களுக்குதா ஆமா
இல்லயே
அவசரமா சேரி சேரிங்ற மாதிரி இருக்கு
அதுக்கு சொல்ல நீ சொன்னதுக்கு சரின்ன
ஓ அப்டியா ஓகே ஓகே
அப்றோ ஒன் ஆத்துக்காரு எப்ப க இது பேசுவாரு ஃபோன் பண்ணுவாரு ரெகுலர் டெய்லியு பண்ணிடுவாரா
ம் ஆமா டெய்லி பண்ணிருவாங்க நைட்டு தா கால் பண்ணுவாங்க
ம்
ஸ்கூல் லீவ் டைம்னா மத்தியான பேசுவே இல்லன்னா டேஸ் ஸ்கூல்னா டே டைம்ல மொபைலே எடுக்க மாட்டே நா மெசேஜ் மட்டு போட்டு விடுவே நைட் கால் பண்ணிருவே நைட் ஒரு அஞ்சு நிமிஷோ பத்து நிமிஷோ பேசுவே அதுக்கப்ற அவங்களு டூட்டி போயிட்டு வந்து டயடாருப்பாங்க தூங்கிடுவாங்க
ம் அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா நீங்க
எப்டி
அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜானு
அரேஞ்ச் மேரேஜ் தா லவ் மேரேஜ் லா
ம்
வீட்லதா பாத்து கட்டி வச்சாங்க
ம்
ஆமா எனக்கு இந்த லவ்லலா இன்ட்ரஸ்ட் கெடையாது ஸ்கூல் படிச்சே அதுக்கப்ற காலேஜ் போயிட்டு படிச்சே அதுக்கப்ற காலேஜ் படிச்சு முடிச்ச உடனே ஆ ஃபஸ்ட் வேலைக்கு போனே அதுக்கப்ற வீட்ல கொஞ்ச நாள் இருந்தே அப்டி போயிட்டு அதுக்கப்ற கல்யாணம் பண்ணி குடுத்தாங்க இப்ப மறுபடியு வேலைக்கு போறே இப்டியே போயிட்டு லைஃப் ஆமா
பரவால்ல எதோ ஒன்னு பண்றீங்க
ம் ஆமா
வீட்லேந்தாலு போர் அடிக்கு
வீட்லே இருந்தா போர் அடிக்கு அதுக்கப்ற வேலைக்கு போனாவது கொஞ்சோ டைம் போறதே தெரியாது டக்குன்னு போயிரு ஆமா செரி ஓகே எத்தன மினிட்ஸ் ஆச்சு சும்மா இ இன்னும் எவ்
உன்னு ஒரு செகண்ட் இருக்கு இல்ல இல்ல ஒரு நிமிஷமிருக்கு ஒரு செகண்ட்னா ஒரு செகண்ட் போயிச்சு அவ்ளோதா
அப்பிடியா ஓகே ஓகே செரி ஓகே வேறன்னா நீங்க தா சொல்லணும் சரெ வைஃப்க்கு கால் பண்ணி பேசியாச்சா இனிமேதானா
இல்லல்ல பண்ணுவே எப்பயாவதுதா பண்ணுவே ரெண்ட் நாளைக்கு ஒரு மூண் நாளைக்கு ஒருத் ஏதாவது தேவனா பண்னுவ
அது சரி டெய்லி ஃபோன் பண்ணி பேசுறத விட்டுட்டு எப்பயாவது ஒருக்க பேசுனா எப்பிடி
டெய்லில்லா பண்ண மாட்டே பசங்க பண்ணு ஆமா அவள எங்
நா தா எ வீட்டுக்காரு ஒரு நாள் பன்னலனாலும் செம்மையா சண்டை போடுவே
உம்
எனக்கெல்லா டெய்லி ஃபோன் பண்ணிடணு எப்படியாது காலையில எந்துடுச்ச ஒடனே அவர் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டுதா அடுத்த வேலையை பாப்பாரு
பரவாலேயே
ஆமா ஏழு ஆமா ஏ எழுந்த ஒடனே எழுந்த கையோடு எனக்கு தா மெசேஜ் வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுவாரு
உம் போய் எவ்ளோ நாளாச்சா அவுரு
அவுங்க போயிட்டு அஞ்சு மாசோருக்கு
இனி எப்போ வருவாரு ஒன்னியருக்கு ஒருத்தர வருவாரா
ஆமா வரேன்னு சொல்லிருக்காங்க எப்ப வராங்கன்னு தெரியல சரியா தெரியல அங்க கூப்ட்டாங்க நா தா போல எனக்கு இங்கல்லா விட்டுட்டு அங்க போனா ரூம்புள்ளயே அடைஞ்சிருக்கனு இங்கெல்லா அப்டி இல்ல சுதந்திர பறவையா இருக்கலா உம் சேரி ஓகே நா போயிட்டு சாப்ட்டுட்டு நைட்டு மெசேஜ் பண்றே என்னோட நம்பர் என்னோட நம்பர்
ம் ஓகே
ஓகே பாக்கலாம்
பாய்
பாய் நன்றி
நன்றி வணக்கம்